ஆ ஆ வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நா நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எங்க குடும்பத்தில எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்தில எல்லாரும் நல்லா இருக்க
ம் எல்லாம் நல்லா இருக்காங்க
ஓகே நீங்க அதிகமா டிராவல் பண்ணுவீங்க ல
ஆ ட்ராவல்லா பண்ணுவங்க
ஓகே ஆ பண்ணுவ சார் பைக்லையா எப்டி
ஆ பைக்கு தாங்க
ம் சேஃபா ஓட்டுங்க பாதுகாப்பா போங்க தலைக்கவசம் கண்டிப்பா அவசியம்
ஆ ஓகேங்க கண்டிப்பா
மெதுவா போறதுனால ஒன்னும் எங்கேயும் நம்ம போய் லேட்டா சேர போறதுனால யாரும் நம்மள எதுவும் சொல்ல போறதில்ல கொஞ்ச பிஃபோரா கிளம்பி கொஞ்ச பொறுமையா பாதுகாப்போட போனா கொஞ்ச நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோ
ம் தேங்க்ஸ்ங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி தான் போவ ஆ
ஏன்னா எங்க அண்ணன் ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்ல தான் எறந்துட்டாங்க அவங்க ஹெல்மெட்ல போட்டுதான் வந்தாங்க இருந்தாலும் எப்படி சொல்றது அவசரத்துக்காக கொஞ்ச வேகமா வந்த நால நடந்த விபத்து அது
சரி சரிங்க
அதனால பைக்ல போம்போது வரும்போது கொஞ்ச நிதானமா போறதுனால ஒன்னும் எதுவும் ஆயிட போறத இல்ல ஒரு சிக்னல்ல கூட சிக் ன்னல் முடிஞ்சு கொஞ்சம் நின்று போகிறதுனால ஒண்ணு கடையாது அது போட்றதுக்காட்டியு நம்ம போயிட்லா அப்டின் வேகமா போறது தா ரொம்ப தப்பு உங்க வீட்ல பெத்தவங்களுக்கு சொல்லுங்க நடந்து போம்போது செரி சாலைய கடக்கும்போது செரி கொஞ்சம் பாத் த்து நிதானமாக கடந்து போக சொல்லுங்க
ஆ சொல்றேங்க
அதே மேரி நம்ம போகும்போது இப்ப ஸ்கூல் பசங்க ரோடு கிராஸ் பண்றாங்க எப்டினா அவங்கள நம்ப நின்னு கிராஸ் பண்ணி அனுப்பறதுனால ஒன்னு ஆயி போறதில்ல ஆமா எங்க அண்ணனு அப்டிதா கொஞ்சு நேரொ இன்னு வந்து வீட்டுக்கு தா வர போறாங்க கொஞ்ச நேரொ லேட்டா வந்துந்தா ஒன்னு ஆயிருக்க போறதுல்ல அதுங்காட்டியு ஸ்பீடா வந்ததுனால கொஞ்சோ வேகமா போயில்லாமேனு ஒரு வண்டிய முன் வந்ததுனால அந்த விபத்து நடந்துச்சு
நடந்து சேர் சேர் செரிங்க
புன்றது ரொம்ப முக்கி யோ உயிர் போய்ட்டா திரும்ப கெடைக்காது நம் ப எதோ அவசரத்துக்கு போயிர்றோ ஆன நம்ள மிஸ் பண்றதுனால நம் குடும்பத் ல இருக்கவங்கலா எவ்ளோ கஷ்டபடுவாங்க ஆ அதனால ச விபத்து நடக்கறத நம்பளால மனசு வச்சா கண்டிப்பா தவிர்க்கலா அதனால அதல்லா கொஞ்சோ யோசிச்சு பாத்து நிதானமாக செயல்படுங்க
ஓகேங்க நீங்களு வெளிய போ
ஆ செரி செரி நா ஏன் பையன கூப்ட்டு போம்போதெல்லா ரொம்ப பொறுமையாதா நடந்து போவோ அவசரத்துக்கு இந்த சிக்னல் முடிஞ்சிருச்சுன்னா கூட பரவால அங்கே நின்னு நெக்ஸ்ட் சிக் க்னல் முடிஞ்சதுக்கு அப்றம் கூட நாங்க ரோடு கிராஸ் பண்ணுவோ அவ ஏனா நாங்க வந்து ரொம்ப மெயின்லே இருக்கோமா ஏன் பையன் ஓட்னா கூட எப்டி சொ சொல்றது மெயின் ரோடுன்ற மாரிருக்கு
ஓகே ஓகேங்க
கொஞ்சம் எப்டி சொல்றது நிதானமாதா செயல்படுவ அவன வெளில அனுப்பவே மாட்டே கேட் எனி டைம் பூட்டியே வச்சிருப்பேன் அவ் போன நானும் கூடவே சேந்து போனாதான் அவன் போனும் இல்லைன்னா போக கூடாது அப்படின்ற மாரி பாத்துப்பே
சேரி சேரிங்க
அதனால சின்ன பசங்களாக இருந்தா கூட சொல்லி் கொடுங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு
ஆ ஆ கண்டிப்பாங்க என் தம்பிக்குதான் மெய்னா சொல்லணுங்க
ஏன்னா இப்ப பைக் ரைடு அப்படி இப்படின்னு எப்படி சொல்ற நாங்களே ரோட்ல போம்போதே பாப்போம் எங்களை தாண்டி அவ்வளோ ஸ்பீடா போவாங்க எதுக்கு அவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியல
ஆமாங்க அவ்ளோ அர்ஜென்ட எல்லாம் இருக்குதுாங்க அர்ஜென்ட்டும் இருக்காது ஒண்ணும் இருக்காது ஆனா ஆனா அவங்க அவ்ளோ ஃபார்ஸ்டா போவாங்க ஏன்னா சிசி அவ்ளவு இருக்குன்னா அவ்வளவு அப்படித போவோம் அப்படின்னு போறாங்க எப்பவும் டைம் ஒரே மாரி இருக் காது
ஆமா எல்லா நேரமும் நம் நம்ப நினைக்கிற மாரியே இருக்காது ரோடு நம்ம நினக்கிற மாரியே நம்பளால வண்டி ஓட் ஓட்ட முடியாது நம்மள மீறி எவ்வளோ நடக் கு
ஓ ஆமாங்க
அதனால கொஞ்ச நிதானமா செல்றது ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க பிரிஞ்சு கஷ்டப்படுறது தான் அவங்களுக்கு தெரியும் சொல் இப்ப நானே ஒரு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது ஆ ஆ வந்துடுச்சு சொல்றதுக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க ஆனா அது அவங்களுக்கு நட இருக்கும்போதுதான் அந்த வலியும் வேதனையும் தெரியும்
கரெக்ட் தாங்க
காலத்துல சொன்னா புரிஞ்சுக்கிறது கடையாது
கண்டிப்பாங்க
யாரு தெரி காதுல ரத்தம் வருது இப் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல ஒரு ஒருத்தர விட்டுட்டு பீல் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதுதான் தெரியும் ஏன்னா உயிர் போயிட்டா இப்ப நாங்களே நினைக்கிறோம் எங்க அண்ணனுக்கு ஒரு கையோ காலோ அப்படி போயிருந்தாலும் பரவாயல்ல உயிரே போயிடுச்சே அவங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் தா அவங்க ஃபேமிலில வாழ்ந்தாங்க சின்ன பையன தான் போயிட்டானே அப்படின்ும் போது கஷ்டமா இருக்கு அவங்க ஃபேமிலில அவரு்தான் ஆணி வேரு
ஆமாங்க
அது இல்லன்னு போது அந்த இப்ப அந்த குடும்பத்தோட நிலைமையே அப்படி எப்படி சொல்றது ஒரேடியா முடிஞ்சிருச்சுன்ற மாரி ஆயிடுச்சு அதனால பாதுகாப்புன் து ரொம்ப அவசியம் ம் பைக் பைக் என்ன பொறுத்து வரைக்கும் பைக்ல போறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானம் பொறுமையா போறது நல்லது ஏன்னா நம்ம பைக்ல இருந்து கொஞ்சம் எதுவாவது ஆனாலும் நம்ம ரோட்ல தான் விள போறோம் இதுவே காருனா ஒண்ணும் பிரச்சன இல்ல ஏதோ உள்ள இருக்கோ மேலதான் அடிப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலா பைக்குன்றது ரொம்ப கஷ்ட தான் எங்க வீட் எனக்கு பைக் வாங்கி தர மாட்ராங்கன்னா பாத்துக்கோங்க அந்த ஆக்ஸ் சிடென்ட் ஆயி எங்க அண்ணா எறந்தது அதுல இருந்து அது ஆயிடுச்ச மூணு வருஷம் க்கு மேல ஆனால இன்னிக்கு இன்னிக்கு எங்க வீட் நிலைமைக்கு பைக் வாங்கி தர மாட் நீ ஓட்ட மாட்ட இப்படியே அப்படின்னு பயம்புடுத்துறாங்க என்னையே வேணா ரோடு சரியில அங்கங்க தோண்டி போட்டுருக்காங்க பாதுகாப்பா இருக்க மாட்டீங்க அப்புடி இப்புடின்ட்டு பயம் முருத்தி வாங்கி குடுக்க மாட்றாங்க நடந்தே போங்க நடந்தே வாங்க இல்லையா ஓலா புக் பண்ணி போங்க அப்டின்றாங்க
ஆமாங்க அவுங்களுக்கு தோணுல்ல ஏனா ஒருத்தரு எழந்துருக்காங்க
அ எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஐய்யயோ பைக்கா வேணவே வேணா நீங்க ஏனா இப்ப நாங்க போற ரூட் வந்து நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போணுனா பைபாஸ்ஸு லாரி அப்டிதா இருக்கா அதனால நீ வேணா நா ஒண்ணு நா தா கூப்ட்டு போறேல்ல உனக்கு என்ன கஷ்டே இப்ப நா தம்பிய ஸ்கூல் சேத் கத்துட்டனா எனக்கு பைக்கு கம்பல்சரி வேணு இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி நா வேலைக் போறே எங்கயாவது விருக்கே இப்ப கூட்டிட்டு வரணுன்னா நா மறுபடியு அங்கர்ந்து பஸ்ஸு புடிச்சு வரணுன்னா கஷ்டமாருக்கு அதுவே வண்டியா இருந்துச்சு நாங்க ஒடனே வந்து தம்பிய கூப்டுப்ப
ஆ
சொன்னாலு அவுங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்புடி எந்த அவசரமு இல்ல நீ பொறுமையாவே வந்து கூப்டுக்கோ தம்பிய ஸ்கூல்ல தான இருக்கா அப்டின்ற மாரி ஸ் சொல்றாங்க இப்ப எங்குள இப்ப அவுரு ஒரு எழப்பு அந்த குடும்பமே பேய்டுச்சு பலய்ப்பு எங்குளையு நெனச்சு பைப் புடுறாங்க வேணா பைக்னால தா இப் எங்கன் ங்கேயோ ஏன்னான்னமோ நடக்குது அத னால எங்களுக்கு அந்த இதுவே கடைக் க்க மாட்டேந்து
சேர் செரிங்க
அதுனால பாதுகாப்பா இருக்கற்து ரொம்
ரொம்ப நா அவசியந்தாங்க நீங்க சொன்ன மாரி ஒருத்த ஆணி வேரே ம்
குடும்பத்தோட அணிவேரே அவருதா இன்னும்போது அவுங்களோடைய ஃபேம்லியோட நெலைமேயே இப்ப வேற எப்டியோ போய்டுச்சு
ஆமாங்க
ஆனா எப்டி சொல்றது ரொம்போ ஓஹோன்னு வந்தாங்க அது அப்டே எப்டி சொல்றது ஒரு அ அஞ்சு வர்ஷத்துலே அப்டே மண்ணு போட்டு மூட்னா மாரி மூடிட்டாங்க ஆமா அவர் நல்லா ஒழைப்பாரு எப்டி சொல்றது ஒரு கட ரெண்டு கட மூணு கட அப்டே வச்சுட்டே வந்தாங்க கல்யாண் ஆச்சி அப்டேவு பிஸ்னஸ்ஸு ஓஹோ அப்புடி இப்டீன்னு அஞ்சு கட வச்சிருந்தாரு கல்யாண் ஆச்சு அப்புறோ கொழந்த பொறந்து ச்சி பார்டே பங்க்ஷன்னு அப்புடி இப்டீன்னு அப்டே வந்துட்டே இருந்தாங்க ஆமா ஒர் ரே நாள்ல மூடிட்டா மாரி ஆய்டுச்சு
அ சேரி சேரி
எங்களுக்கு அத நனைக்கும் போது கொஞ்சோ கஷ்டமா இருந்து ச்சு அதனால தெரிஞ்சவங்களுக்கு பழகுனவுங்களுக்கு இத பத்தி சொல்வோ நறைய பேரு கிட்ட பைக் ஓட்டும் போது கொஞ்சோ பொறுமுயா போ அப்படின்னு இப்ப இதே மாதிரி அப்டின் இப்ப இதே மாரி சின்ன பசங்ளுக்குலா பைக்கோட்ட கத்துக்கிதுங்கனா கத்துக்கிட்டு ஒன்னு பிரச்சினல ஆ ஒடனே பைக் வாங்கி தரா திங்க அவுங்குளுக்கு அதனுடே இது தெரிஞ்சதுக்கு அப் அப்றோ வாங்கி கிட்டு
கரெக்ட்டுதாங்க
ன்றா மாரி அதனால சொல்றோம் பாதுகாப்பு ரொம்ப அவசியம் உயிர் போயிட்டா திரும்ப வராது
கண்டிப்பா கண்டிப்பா
அதான் சொல்லுவாங்கள கல்லு தடுக்கி எங்கயோ விழுந்தா கூட உயிர் போயிடும் அப்டின்றா மாரி சொல்லுவாங்க நம்ம நேரம் எப் ப்டி இருக்கும்னு சொல்ல முடியாது
சொல்ல முடியாது ஆமா
அதனால நம் போரோஸ் சரி ஏதுோ அடிபட்டுச்சு ஆக்சிடெட் ஆயிட்ச்சு கால் தேச்சுக்கிட்டோ கை அடி பட்டிச்சு சொல்ட்டா ஓகே உயிரே போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால உங்க தம்பிக்கு சொல்லுங்க
உம் ஏன்னா அவர்தா கொஞ்ச ஃபாஸ்ட்டா போயிட்ருக்காரு து அவருக்கு இப்பதா ஒ ஒன்னே கால் வயசுல கொழந்த இருக்குது சொன்னால கேட்க மாட்டேக்குறாரு
ஆ அந்த பாப்பாவ நெனச்சு பாக்க சொல்லுங்க உம் நம்ம ஒன்னு தப்பா சொல்லல நடக்கற்ததா நம்ம சொ சொல்றோ அங்க இப்டி நடக்குது இங்க இப்டி நடக்குதுன்னு சொல்றோ
ஆ ஆமா ஆமாங்க என்னதா நம்மளே செ கரெக்டா போனாலு வர்றது வந்துதா ஆகும் அதுக்கொண்ணு பண்ண முடியாது இருந்தாலு நம்ம சேஃப்பா ஏதோ போய்க்கிறது நமக்கு நல்லதுதா
நம்ம ஃபேமிலியோட நம்ம நல்லா இருக்கணும்னு நெனச்சா அதெல்லா பார்த்து நடந்துக்கணு அவர் கிட்ட சொல்லுங்க
ஆம் கண்டிப்பா சொல்ல எனக்குங்களா ஆ எனக்கு இனிமேதா இப்பதா ஸ்டார்ட் ஆகும் இங்க வீட்ல மாடு இருக்குதுங்களா ங்க அது த தீனி போட்டு நீ அ பிளேஸ்லா கிளீன் பண்ணிட்டு
க்ராம்மா
ஆ வில்லேஜ்
சரி சரி அப்பநை பால் வெண்ண இதெல்லா நல்லா கிடைக்குமோரு தயிர்
ஆ கிடைக்கிங்க
சரி சரி
ஆ நீங்க சிட்டில
ஆமா நாங்க சென்னை சார் எங்களுக்கு அந்த பால்ல்லா ரொம்ப ரேட்டு கிடைக்கவு கிடைக்காது
சரி சரிங்க
ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப ரேட்டா விப்பாங்க இங்க
அங்க ஆமாங்க
க்கருமா இவங்கங்களா இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வர்றவங்கல்லா எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வரும்போது ரேட் அதிகமா சொல்லுவாங்க அம்பது அறுபது அந்த மாதிரி சொல்லுவாங்க
சரி சரிங்க
நா நாப்பத் முப்பத்தஞ்சு நாப்பது சொல்லுவாங்க ஒரு லிட்டரா கொடுத்தா ஆம் ஆமா முப்பத்தஞ்சு நாபது அப்படி கொடுப்பாங்க
பாலைய அர லிட்டரு நுப்பத்தஞ்சு நாப்
ஆமா அதுக்குதா நாங்க கவர் பால் வாங்கிக்லான் அதவே வாங்கிற்றது
ஓகே ஓகேங்க
ஒரு லிட்ரா இருந்தா எழுவதுருபா குடுப்பாங்க
சேர் செரிங்க இங்க ஒரு லிட்ரு பாத்தீங்கன்னா நாப் முப்பது நாப்பத் அஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கே
அ அவ்ங்க கிராமத்துலருந்து எடுத்துகிட்டு வந்து இங்க அவ்ளோ ரேட்டு விப்பாங்க ஒரு கேன்ல ஊத்திட்டு வருவாங்க ஒரு லிட்ரு கேன்ல அறுபது எழுபது அப்டி குடுப்பாங்க ஒரு லிட்ரு ஆமா ஒரு லிட்ரு பாலே அவ்ளோ ரேட்டு அதுக்கு இல்ல அதுக்கு தா நாங்க கடைலே கவர் பால் வாங்கிக்கற்து சரி எதுக்கு இவ்ளோ வெல குடுத்து வாங்கற் து அதுல சத்தா இருக்குன் தா பாங்க அதுக்கு யோசிக்கிறோ ஆனா அதுவே இவ்ளோ வெலையா விக்கும்போது நாங்க இதுவே வாங்கிக்கலான்ட்டு இப்டியே வாங்கி கிறோ
கரட்டு தா கரட்டு தா
ஓகே சார் உங்களோட பேசுனதுக்கு மிக்க நன்றி ஓகே நேர கெடச்சா திரும்ப பேசலா சார் வணக்கோ சார்